ஹலோ
ஆ
ஹலோ ஆ ஆ கேக்குதுதாப்பா
கேக்குது கேக்குது
ஆ சேரி சேரிங்கபா
சொல்லுங்க
அ சொல்லணும்பா சமீபத்துல நீங்க எந்த படம் பாத்தீங்க
சமீபத்துல நா பாத்தா படம்ன அதுதா நா அந்த வெப்சிரீஸ் பாத்தேன்னு சொன்னல்ல கடைசியா அதுதா பாத்தே தடப்படோ பாக்கலான் நெனச்சே அப்டே வீட்ல இருந்ததுனால
ஆ ஆ சேரி சேரிங்க அ அதுவு அ தெரில பா யாரோ டுவெண்ட்டி நைன் நல்லா இருக்கு அப்டின்னு சொன்னாங்க இருவத்தி ஒம்போதோ என்னவோ
ஆமா அந்த படோ நல்லா இருக்குதுன்னாங்க அதுவு பாக்கணு
ஆ சொல் சொன்னாங்க நல்லா இருக்கு
ஆமா நான் நானு இல்ல நா பாத்திருக்கே அதை எல்லா பாத்திக்கே நல்லா இருக்குன்ற மாயி சொல்றாங்க
அ ஆ அப்டிங்ளா
ம் ஆமா நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து நா ஹவுஸ் ஒய்ஃப் தா நானு
ஆ
ஆ வீட்ல இருந்தே நா டைய்லரிங் தெரியு எம்ப்ராய்டரி தெரியு அதனால அத மட் மட்டு தா வீட்ல இருந்து யாராவது கேட்டா பண்ணி குடுத்துட்டு இருப்பே நா வந்து ம் நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதா காலேஜ் முடிச்சிருக்கே
ஒ ஓ அப்டியா என்ன படிச்சிருக்கீங்க
நா பி காம் படிச்சிருக்க
அப்பிடிங்களா சேரி சேரி இப்ப அடுத்து என்ன பண்றதா இருக்கீங்க
நா எம் பிஏ பண்ண போற
ம் சரிங்கப்பா நா வந்து டுவெல்த் த்துதா முடிச்சிருக்கே
ச்சி
ஆ அதுக்கப்புறமா எதுவும் படிக்கல நா வந்து ஏ பசங்க வந்து த்து டபுள் டிகிரி முடிச்சிட்டாங்க இப்ப ஏ பையனுக்கு ரெண்டு ஆம்பள பசங்க
சேரிங்க
ஆ பெரிய பையே டபுள் டிகிரி முடிச்சிட்டு வேல தேடிட்டு இருக்கா எம்பிஏதா படிச்சாரு சின்ன பையே எம்சிஏ முதல் வருஷோ படிச்சிட்டு இருக்காங்க ம் ம் ஆ வேற எதாவது இப் ப காலேஜ்ல அந்த மாரி எதாவது நீங்க கலந்துப்பீங்களா ஆ இந்த ஃபங்க்ஷனு இந்த மாரி எல்லா வரு இல்லையா
இந்த மா இ இது கல்ச்சுரல்ஸ்ல்லா நெறையா பங்கேற்க்கே ஆமா
ஆ என்ன டான்ஸ் இல்ல பாட்டு பாடுவீங்களா எந்த மாரி
ஆ ஆஹ் இல்ல பேஷன் ஷோ அந்த இதுல ரேம்ப் வாக்குன்னு ஒன்னு இரு குல்ல நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா அந்த மாரி இதுல
ஆ ஆ அதா நெறைய வந்து அந்த மேடையிள நா எதாவது பண்ணனுன்னா பயப்படறாங்க நெறைய பேரு அந்த பயம் போ இல்லாம இருந்தாலே போது
ம் ம்
ம்
நீங்க அந்த மாரி எதலயாச்சு உங்களுக்கு விருப்போ இருக்கா
ப்ப நா வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல போடுவாங்க இல்லையா அந்த மாரிதா நா பண்ணியிருக்கேனே ட்தவிர அதுக்கப்புறமா எதுவு கெடையாது ஆ ஆனா அதுக்கப்புறமா இல்லங்க கல்யாண ப்ளஸ் டூ முடிச்சவுன்னே கல்யாணம் முடிச்சிட்டாங்க அதுக்கப் க இவங்க இவங்க வளக்கதுக்கு எல்லா அது கரெக்டா இருந்தது நாங்க அதெல்லா எதுவு கெடையாது வீட்ல சமையலிச்சிட்டு இப்ப எதாவது ஆ நா வந்து என்ன நெனைப்பேன்னா பெண்களுக்கு எல்லாமே வந்து ஆ எனக்கு தமிழ்ல சொல்லக்குல பைனான்சியல் இண்டிபெண்டன்ட் தேவ அப்டின்னு மட்டுதா நா நென
ஆமா ஆமா ஆமா
ஆ அதனால வந்து இப்ப ப நெறைய பேரு எனக்கு தெரிஞ்சவங்க படிக்காதவங்க இப்ப டுவெல்த் முடிச் ச்சவங்க இப்பிடிதா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆ அதிகமா இன்ஜினியர் த்தின் படிச்ச இருக்கற பசங்களுக்கு இருக்கிற அந்த தரமா இவங்களுக்கு இருக்கு அ சின்ன சின்னதா ஆ அப் ஒரு சர்ட்டிஃபிகேட் கெடையாது அவ்ளோதா தவர மத்த எல்லா நாலேஜ்ஜு அவங்களுக்கு இருக்கு எல்லா விஷ்யமு தெரிஞ்சிருக்கு அ நா அதுக்காண்டிதா சரி அ ஆனா சர்டிஃபிகேட் ஒன்னுதா கைல கெடையில இல்ல இப்ப வந்து நா எனக்கு பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே தெரியு ஆ வீட்லந்தே பண்ற மாரி டேட்டா என்ட்ரி ஒர்க்கோ இல்ல பிபிஓ இதுக்கா தேடிட்டு இருக்கே ஆனா அவுங்க ஒழுங்கான சர்ட்டிபிகேட் குடுத்தாதா வேல அப்டின்றாங்க
செரிங்க செரி
இது வந்து கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஏ இப்ப வந்து ஒரு ரெண்டு டெஸ்ட் வச்சியோ அந்த மாரி இது பண்ணியோ எடுக்கலாம்ல்ல சர் டிபிகேட் வச்சா மட்டுதா அவுங்களுக்கு எல்லா தெரியுனு எப்டி நெனைக்கிறாங்க அ ப்டின்னெல்லா எனக்கு யோசிக்க தோணு ஆனா ந நா ஒரு பொண்ணுப்ப நா ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு கிட்டயே சொன்னே ஆ இப்போ உங்களுக்கு தெரியுமா எக்ஸ் எல்லு ஸ்பரெட்ஷீட்டு இதெல்லாமே
ஆ தெரியு எனக்கு
சி சிஸ்டம்ல அந்த பொண்ணு இன்ஜினியரிங் முடிச்சிருக் கா எனக்கு இதெல்லா எதுவுமே தெரியாது எனக்கு சொல்லி தர்ல அப்டின்றா எப்டி பண்ணணுமோ சொல்லு அப் டின்னு என்ன கேக்குறா
ஓகே அது அவுங்க அப்ப நா க தனியா க்ளாஸ் போய்த கத்துக்கிட்ட ஆன
ஆ இல்ல நா நானு வந்து நா அப்ப டுவெல்த் முடிக்கத்துக்குள்ளயே நா ஆமா டுவெல்த் முடிக்கிறதுக்குள்ளேயே நா வந்து கம்ப்யூட்டர்ஸ் கத்துக்கிட்ட நானு அ அப்பதிக்கு இப்பதிக்கு வந்து நம்ம எதுவா இருந்தாலு இந்த மாரி அ நெறைய பவர் பாயிண்ட்டோ இந்த இதுங்க எல்லாமே வந்து நம்ம தானா கத்துக்கலா இப்ப அதுக்கு ஒரு ட்யூட்டர் தேவ கடையாது எனக்கு தெரிஞ்ச வர்லியு ஆன்லைன்ல யூடியூப்ல பாத்தோ இன்ன மாரியே நம்ம கத்துக்கலா
ஆ ச சி ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாரி இருக்கு அதுல போய் நீங்க அப்ரோச் பண்லா இந்த மாரி எனக்கு தெரியு நா சட் அப்ளிகேஷன் இல்லனா உங்களுக் கான்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம் நம்ம க்ளியர்
ஆ
அடுத்து நம்ம எந்த ஒர்க்க போனாலு அக்சப் பண்ணிப்பாங்க
ம் ம் ம் நானு அதுதா ஏதாவ் து ட்ரை பண்ணுனு இருக்கப்பா வீட்டுல இருந்தே பண்ற மாரி ஒரு பெர்மனன்டான ஒரு வேல கெடச்சா நல்லா இருக்கு அப்டின்னு தா நானு பாத்துகிட்டு இருக்கே
ஆ செரிங்க ட்ரை பண்ணுங்க கெடைக்கு
ஆ செரிங்கப்பா நா மத்தவங்க எல்லாருகிட்டயு கேட்டுட்டு இருக்கே அ இப்ப என்கிட்ட நெறைய தெரிஞ்சவங்க வந்து இருக்காங்க பெண்கள் வந்து ஆ ஒரு பத்து பேர் இருக்குறாங்க டிரஸ்ஸு தைக்கிறவங்க இந்த கு கைக்கு மெஹந்தி எல்லா போடுவாங்க பாத்தீங்களா அ மெஹந்தி போட்றவாங்க எம்ப்ராய்டரி ஒர்க் பண்றாங்க அவுங்க எல்லாருமே சும்மா காலத்த ஓட்டிட்டு இருக்காங்க நா ஒரு நாள் அவுங்கள கூப்ட்டு வச்சு சொன்னே உங்களுக்கு எந்த உதவி வேணுனாலு நா செய்ய தயாரா இருக்கே இப்ப எ எ என்கிட்ட வந்து எனக்கு இந்த இது எனக்கு தெரியு இப்ப உங்களுக்கு மெஹந்தி போட தெரியு அப்டின்னா யாராவ்து வந்து என்ன கேக்கு போது நா ஃப்ரீயா இருந்தா நா போடுறே அப்டி இல்லன்னா உங்களுக்கு உங்ககிட்ட அனுப்பிச்சு விட்டுறே நீங்க போடுங்க அதுக்கான சார்ஜ் நீங்க போட்டு நீங்க வாங்கிக்கோங்க அப் டின் சொல்லியிருக்கே ஆனா சில பேர் வந்து சரி பண்ணலா அப்டின்றாங்க ஆனா சில பேர் இருக்காங்க பாருங்க ம் சோம்பேரியாவே இருக்காங்க யாரு பண்ணவே மாட்டேன்றாங்க ஒருத்தங்க வந்து ஸ்நாக்ஸ் நல்லா பண்ணுவாங்க அவங்கள வந்து சொன்னே நா வேணா முதலீடு வைக்கிறே நீங்க வந்து ஈவினிங் டைம்ல பண்ணி வைங்க எல்லாரு வந்து வாங்கிட்டு போவாங்க அப்டின்னா சரி அப்டின்னு சொல்லிட்டு போனாங்க ஒரு மாசோ கழிச்சு வந்து எனக்கு தல சுத்துது எனக்கு ஹார்ட் வீக்கா இருக்கு என்னால அந்த வேலையெல்லா செய்ய முடியாது அப்டின்றாங்க இத விட நம்ம வேற எப்டிங்க நம்மள வந்து எல்லாரு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கூட நம்ம எப்டி நம்ம முன்னேற வைக்கிறதுன்னு எனக்கு தெரில
விருப்பமே இல்லாம எப்டி
ஆமா ஏ அவுங்க அது அப்டி சொல்றாங்க
ம் அமொண்டு வேணாமுள்ள
ஆமா இப்ப நா வந்து ஒரு மகளிர் குழு இருக்கு இல்லையா மகளிர் குழு அப்டின்னு இருக் கு இல்லையா நாங்க பத்து பேர் இருக்கோ அதுல வந்து சில பேரு அ படிக்காதவங்களு இருக்காங்க கொஞ்சோ படிச் சவங்க இருக்காங்க வியாபாரோ பண்றவங்க அவங்களுக்காண்டி எல்லாரு உட்காந்து நா பேச னது படிக்காத பொண்ணுகிட்ட அப்டின் சொன்னா சரிகா சரிகா அப்டின்னு சொன்னா பொண்ணு அ ஒரு ஒரு மாசோ கழிச் சி வந்து இல்ல என்னால முடியாது அப்டின்றா ஆ ம் வேற எந்த மாதிரி எல்லாமையு மாத்தணும்னு தெரில ஹலோ ஹலோ கேக்கலியாப்பா
ஹலோ
ஹலோ ஹலோ
கேக்குதா உங்களுக்கு
ஆ எனக்கு கேக்குதுப்பா
சரிங்க ஆ கொஞ்சோ நெட் ஒர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நெனைக்கிறே அது தெர்ல என்னன்னு
ஆ இல்லப்பா நல்லா பைவ் ஜி நெட்வொர்க் தா இருக்கு என்னன்னு தெரியிலையே
இல்ல உங்களுக்கு சொல்லல எனக்கு சொல்றே
உங்களுக்கா ஆ சரிப்பா ம் இப்ப மத்திய உணவ முடிச்சுட்டீங்களா
இல்ல இனிமேல்தா மதிய உணவு சாப்பனு
ஆ ஆ சேரி சேரிப்பா நீயூ எத்தன பேரு நீங்க கூட பொறந்தாவங்க
எனக்கு ஒரு தம்பி
அவரு படிச்சிட்டு இருக்காரா
ஆ அவரு டென்த் லெவல்த் படிக்கிறாரு இப்ப
ஆ சேரிப்பா ம் நீங்க ஏதாவது உதவி பண்ணுவீங்களா உங்க தம்பிக்கு
ஆ அது எதாச்சு கேட்டா சொல்லி தருவே
ஆ சேரி சேரி
முக்கியோ எதாச்சு கேட்ட பண்ணுவா அவளதா
அ அ ஆ தம்பிங்க வந்து கேக்க மாட்டாங்க நம்மளா போய் உதவி பண்ணாதா
ஆமா அ
என் பெரிய பையன் இருக்கான் என் சின்ன பையன் எதுவுமே கேக்க மாட்டான் அவனா இவன் பெரிய பையனா கேட்டு கேட்டு பண்ணணும் அவனுக்கு
ம் ம்
ம் சின்ன பசங்களே அப்டி இருக்காங்க
சர்
ஆ வேற ஃப்ரெண்ட்ஸோட எங்கயாவது வெளில போனது அந்த மாரி எல்லாம் எதுவும் கடையாதா
ஆ வெளியலா போவோம் அ ப்ரெண்ட்ஸ் கூட நறைய வெளியே போவேன்
ம் என்ன படத்துக்கு போவீங்க
படத்துக்கு போவீங்க அவ்ளோவுதானே அப்டின்ற
ஆ இல்ல நறைய ரொம்ப தூரம் போவோம் எங்கயாச்சும் வெளிய போவோம் வீக்கெண்ட்னா எங்கயாச்சும் வெளிய போயிடுவோம் ஓ ஆமா நாண்ல சென்னைல இங்க நறையா பிளேஸ் போலன்னு சொன்ன பிக்ஸ் ஆயிடுவோம்
ஆமா ஆமா ஆமா ஆனா சென்னை இப்டியான இடங்கள்லாம் வந்து நம்ப ஆ பயணிக்கத்துக்கே டைம் எல்லாம் சரியா போது அங்க போய் இருக்குற நேரம் கொறைவா இருக்கும் ஆமா ஆமா அதிகமான டிராபிக் ஏண்டா இந்த டிராபிக்ல போறதுக்கு எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி ஒரே இடத்துல இருந்துட்டு வந்துடலாம் அப்டின்ற மாரி தோணும்
ம்
செரிங்கப்பா நம்ப மீண்டும் கலந்துட்டு பேசவோ மீண்டும் கலந்து பேசுவோமா
செரி ஓகே ஓகே
ஆ செரிங்கப்பா